ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ என்னாங்கப்பா எப்டிக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு ரொம்ப நல்லா இருக்கேங்க சாப்ட்டாச்சா
ஆமாங்க சாப்ட்டாச்சு நீங்க
நானு சாப்ட்டாச்சு எங்கப்பா இப்ப டிஃபன் தான்ப்பா வேற ஒண்ணு இல்ல தோசதா சாப்ட்டே எங்க யாரையுமே புடிக்க முடிலி யே யாருக்கு கால் பண்ணாலு நானு நா பிஸியா இருக்கே நாளைக்கு ஃபங்க்ஷன் போறே ஊருக்கு போனு ஏதாவ் து ஒண்ணு சொல்றாங்க
ஆமாங்க இப்போ மேரேஜ்ஜி சீசன் தானே
ம்
ஆ அதனால கல்யாண காது குத்து அப்டின்ட்டு சடங்குன் ட்டு எல்லா விசேஷமு ஒரேடியா ஒரு நாளைக்கி ரெண்டு மூணு வச்சிருக்காங்க இங்கேயே நாளைக்கி மூணு கல்யானோ
செரி செரி
எங்க போறது எங்க இருக்குறதுன்னே தெரில
ம் எனக்குமே வந்து ஆனா ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்ட்டு இருந்தாங்கன்ன நா அம்மா பாக்க போனதுனால நா என்னால போக முடியாம போய்டுச்சு ஆனா நெருக்கன சொந்தோனா நம்ம போயிதான ஆகணு
ஆமா ஆமா
ம் அதுவ இல்லாம நம்ம சொந்தக்காரங்களல்லாம் போய் அங்க போய் பாக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு
ஆமா
பொதுவா நம்ம வந்து என்ன பண்ணுவோனா அ நறைய பேர் வந்து சில மனஸ் தாபத்துனால அ நம்ப வந்து அவுங்ககிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நெலையில இருப்போ
ஆமா
அப்போ அந்த மாரி நேரத்துல அவுங்க அவுங்கள பாத்தா கூட நல்லா இருக்குன்ற ஒரு மைண்ட் வந்து சொல்லு அவுங்கள பேச மாட்ட மொதலே அவுங்கள பாத்தா மனசுக்கு நிம்மதியி இருக்க மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு
ஆமா ஆமா
அப்டிதா எனக்கு அந்த மாரில்லா யோசிச்சுதா நானு மேக்சிமம் கல்யாணத்துக்குலல்லா போகல விருப்போ இல்லனா கூட அந்த எடத்துல போணு அப்டின்றதுனால போயிடுவ நானு இவுங்களல்லா பாக்கணுன்றதுக்காகே போவ நானு ம் நீங்களும் அந்த மாரி எது உண்டா
அ ஆமாங்க எல்லாமே அதுக்காகதா எல்லாக்கூடயு எல்லாருமே பேசிட்டு இருக்க மாட்டோ இல்லைங்ளா ஏதாவது ஒரு மனஸ்தாபோ இருக்கு
ம்
அதனால அந்த அந்த மாரி டைம்ல தா போயி நம்ம பாத்துக்கறது
சேரி சேர் ஃப்ஸ்ட்டுல்லா வந்து நம்ம வந்து இப்போ கொழந்தைங்களா இருக்கும் போது நறைய பங்க்ஷனக்குல்லா கூட்டினு போ மாட்டாங்க நா சொல்றது இப்ப காலகட்டத்துல இல்ல நாங்க சின்னதா இருக்கும்போது ஒரு இருவது இருவது இருவத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடில்லா குழந்தைங்களா ம்மா அதிகமா ஃபங்க்ஷனுக்குலா கூட்டிடு போக மாட்டாங்க அப்டி இருக்கும்போது
எப்ப பா நம்மளுக்கு யாராவுது கூட்டிகிட்டு போவாங்களா கல்யாணோ அந்த மாரி விசேஷோனா யாராச்சு கூட்டிட்டு போவாங்களா ன்ற மாதிரி இருக்கு ம்
அப்டி இருக்கும்பொழுது அப்ப போகும்போது நம்ம அடம் புடிச்சி நறைய கல்யாண த்துக்லாம் போயிருக்க ஏஜ்அட்டன் பண்ற நறையா ஃபங்க்ஷனுக்குலா போ போவோம் ஆனா அடம்புடிச்சு போவோமா இப் அப்புறோ ஒரு கால கட்டதுக்கு அப்புறோ அவுங்க கூப்ட்டா கூட இல்ல எனக்கு வர புடிக்கல என்னால எனக்கு வறதுக்கு விருப் இல்லனு சொல்லவோ அவுங்க என்ன பண்ணுவாங்க அது என்ன நா கூப்ட்டா வர மாட்டன்ற அப்டினு அடித்து புடிச்சு புடிச்சி இழுத்துட்டு போன ஒரு சில காலங்களு இருக்கு
ஆமா ஆமா
ம்
இப்போ எல்லா ஒரு ஃபங்க்ஷன்னு வந்தாலே நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு ரெண்டு மூணு எடத்துல ஒரேடியா கூப்ருறாங்க வீட்டு வேலையல்லா முடிச்சு அங்க போறதுக்கு ரொம்ப கஷ் டமாஇருக்கு ம் இப்ப இந்த லீவே வேரா ஆ நம்ம குழந்தைங்க இருக்காங்க
அ வைசு பிள்ளைங்களா இருக்கும்பொழுது ம் வயுசு பிள்ளைங்களா இருக்கும் போது என்ன பண்ணுவோ அது ஒரு டிரெஸ் பண்ணின்னு போறது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அ போவோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஏதாது
நம்ம போவோ
கண்டிப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட அண்ணன் அண்ணனுக்கோ இல்ல அக்காக்கோ இந்த மாதிரியான பங்க்ஷன்ஸ் எல்லா ஏதாவது வந்துச்சுன்னா அந்த மாதிரி போயிட்டு ம் ம் அந்த மாரி போறது அது ஒரு வைபா ஜாலியா இருக்கு என்ஜாய் பண்ற மாரி இருக்கு ஆஃப்டர் மேரேஜ்ஜூ எப்டின்னா ஸ்டாட்டிங்லலா கொஞ்ச போறதுக்லா நல்லாதா இருக்கு ஏன்னா நம்ம வச்சிருக்கரதே அந்த மா திரி இருக்கு நம்மள போகும்பொழுது நல்லா ட்ரெஸ் பண்ணினு போய் இவ்ளோ நக போட்னு போவா நம்ம கொஞ்சோ நம்ள வந்து ஒரு ஸ்பெ ஷலா காமிக்கிற மாரி அனுப்பி வெப்பாங்க அதுக்கப்
இதெல்லா ரொம்ப மிஸ் பண்
ஆம்மா அதுக்கப்பறோ ஒ கொழந்தன் வந்ததுகப்றோ என்ன பண்ணுவோ அந்த கொழந்தைகளுக்கு தா முக்கியிதுவோ குட்த்து அயோ கொழந்தைய கெளப்பணு அத கெளப்பணு இத கெள ப்னு முக்காவாசி அந்த ட்ரெஸ்ஸிங்ல பாக்கணுனா அ பரவால்லடா ஒரு நல்ல பொடவய கட்ணமா தலைய வார்ணமா பொட்டு வச்சமா களம்பனுமா அப்டின்ற மாரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு இல்ல
எனக்கெல்லா இப்போ எங்கேயாவது போணுன்னா கொழ்ந்தைங்கள கெளப்பிட்டு காலைல இருந்து எந்திரிச்சி கொழந்தைங்கள கெளப்பி வீட்டு வேலலா முடிச்சுட்டு கடைசில நா கெளம்பும்போதா இன்னு கெளம்புலையான் வாங்க
ஆ
ஆ போட்ட துணியோடுவே ஹாஸ்பிட்டலல்லா போணுனா வீட்ல போட்ட துணியோடுவே வண்டி தானே போயிருவே
இப்போ நம்ம பழைய ஃபோட்டோஸ்லல்லா கல்யாணம் யார் வீட்லயாது நம்போ பெரிப்பா சித்தப்பா அந்த மாதி சொந்த பந்தங்க கல்யாணத்துலல்லா நம்ம ஃபோட்டோஸ் எட்த்து பாருங்களே தல ஒரு ஒ தல ஒரு வேஷமா இருக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒரு அ இதுவ ரொம்ப அழகால்லான் ட்ரெஸ் பண்ணிட் போய் நி மாரிலா இருக்கு அது வந்து அந்த காலகட்டத்துல அது பெரிய விஷயோ
ஆமா இப்ப எங்கங்க வீட்ல கெளப்பி நம்ம கெளம்பி கொழந்தைக கெளப்பி போறதே பெரிய பாடா இருக்கு
அத்து ஒன்னு பா இ ஃபஸ்ட்லா நம்ம இப்போ நம்ம கூட பொறந்தவங்களுக்கு கல்யாணன்னா என்ன பண்ணுவோ நம்மதா சமையல் இ அ வெளில ஆர்ட்ரு குடுக்க மாட்டாங்க இப்ப நெறைய விஷ்யோ வரு ப்ப நிச்சயதார்த்த இருக்கு கை நெனைக்கிறதுக்கு இருக்கு அப்பறோ வந்து அவுங்க வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்றோ விருந்து இதெல்லா இருக்குல்ல
ஆம்மா
அப்பல்லா வந்து என்ன பண்ணுவோ நம்ம தா சமையல் செய்வோ கூட இருக்குறவங்க தா சமையல் செய்வாங்க ஆனா இப்ப இருக்கற காலகட்டத் ல ஆர்ட்ர் பண்ணிட்டு அவுங்களு வந்து பொண்ணு மாரி மேக் கப் பண்ணிட்டு அவுங்களு என்ஜாய் பண்றாங்க நல்லா லைஃப்ப
ஆமா ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷனு கூட வீட்ல செய்யறது இல்ல ஆர்ட்ரு குடுத்துர்றாங்க.
ம்
கொழந்தைங்க பர்த்டேக்கு அம்மாங்ளோட புது துணி வாங்கி
அ
வீட்ல இன்னொரு குழந்தை இருந்தா அந்த கொழந்தைக்கு புது துணி வாங்கி ஹஸ்பண்டக்கு புது துணி அந்த பர்த்டே செலப்பரேட் பண்றதுக்கு ஒரு ஹால் வேற அங்க வர்ற கொழந்தைங்களுக்லா ரிட்டன் கிஃப்ட்டு
ம்
என்ன சொல்றதுக்கு இருக்கு ரொம்ப ஆடம்பரமா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி
ம் ஆடம்பரமா இருக்கு ஆனா அது வந்து ஒரு சில நேரத்துல இது என்னத்துக்கு இவ்ளோ ஆடம்பரோ அப்டின் தோணுதா ம் ஆனா ஒரு சில நேரத்துல ஒரு வேள நம்மல்லா அந்த காலத்துல இந்த இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளு வந் அது அதெல்லா நம்போ பண்ணிருப்போமோ நம்ம எல்லா இதெல்லா மிஸ் பண்ணிட்டோமோ
ஆமா எனக்கு இப்ப நீங்க சொல்ற ரெண்டுமே தோணுது இந்த ஆடம்பரோ தேவையானனு தோணுது அட நம்மல்லா இதெல்லா பண்ணலியே நம்மளுக்கு இந்த மாதி ரி இருந்து திருந்தா பண்ணிருப்போமோ அப்டிங்க ரெண்டுமே எனக்கு தோணுதுங்க
ஒரு டிவி ப்ரோக்ராம்ல கூட இந்த மாதிரி பத்தி ரெண்டு பேரு விவாத மேடைல வந்து விவாதம் பண்ணாங்க அ ஒரு ஃபங் க்ஷனுக்கு போனா இந்த மாதிரி ஆடம்பரோ ரொம்ப ஆடம்பரோ தேவையா இல்ல அ சிம்பிளா இருக்கிறது ஓ போ போதுமா அப்டின்ற இது மாரி நெறைய ஆனா அதுல நெறைய வந்து தேவல்லாத ஆடம்பரங்கள்னா ஒரு சிலர்லா சொல்லிருந்தாங்க இது ம் இது வந்து அப்பில்லா என்னன்னா அதா சொல்றேனேப்பா
எ ஃப்ரெண்டே நிகழ்ச்சி விட எ ஃப்ரெண்டே என்ன சொல்றாங்கன்னு நா இப்டி சொன்னா இருக்கிறது ஒரு லைஃப் அத என்ஜாய் பண்ணனு சேத்து வக்கலா கொழந்தைங்களுக்கு கு சேத்து விக்கிறோ சேத்து விக்கோன்னு நம்ம பொட்டன்னு போயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க
கரெக்ட்டு இப்பெல்லா அப்டிதா இருக்கிற கால சூழ்நெல அந்த மாதிரி இருக் கே யோசிச்சு பாருங்களேம் அ திடீர்னு வந்து அந்த ம் ஸ் கால சூழ்நெல மாற்றத் துனால அதிகப்படியான மழ வருது நம்ம சுனாமிய எதிர்பாத்திருக்க மாட்டோ அப்பறோ வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து அந்த மாதிரி இயற்கை பேரிடர் அந்த மா நோய் தொற்று பாதிப்பு இதுல எல்லா பாத்துட்டு இப்ப என்னாயிருச்சி எல்லாருக்கோ இருக்கிற லைஃப்ப ஜாலியா என்ஜாய் பண்ட்டு போலா எப்ப என்ன நடக்குனே தெரிலியே அப்டின்ற மாரி இருக்கா
அ எ ஃப்ரெண்ட்டு அததா சொல்ற நீ சேத்து வக்கற கொழந்தை க்கி கொழந்தைக்குன்னு சொல்லிட்டு இப்ப உன்னோட வாழ்க்கைய வாழாம எப்ப வாழ போற அப்டின்னு நம்ம எல்லாத்தையு சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்மளுக்குன்னு ஒண்ணுமே இருக்காது இல்லலைங்களா ம் இப்பத்தோட காலகட்டத்துல ஒரு எங்கேஜ்மெண்டா இருக்கட்டு ஒரு பர்த்டே ஃபங்ஷன்னா இருக்கட்டு அவுங்க அப்டி செலப்ரேட் பண்ணு போது நம்ம இதெல்லாத்தைய விட்டுட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே பங்கிற மாதிரி நமக்கு தோணு
ஆமா இப்போ இப்ப நம்ம நார்மலா யோசிக்கிறோப்பா அ இதெல்லா தேவையா இது இ ஆனா இருந்தா நம்ம பண்ணிருப்போமோனு தோணுது ஆனா இதேயே வந்து ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அவுங்களால முடியாத காரணத்னால என்னனு தெர்ல அத வந்து ரொம்ப வந்து அத மீன் பண்ணி ரொம்ப இது எல்லா என்ன ஓவரா பண்துங்க இதுங்கெல்லா எப்டி இருந்துச்சுங்க ஹே இப்ப என்ன இந்த மாரி பண்ணுதுங்க அந்த மாரி அ அந்த மாதிரி பேசுறவங்களு இருக்குறாங்க அதெல்லாம காதல வாங்காம நம்ப சந்தோஷ தா நம்மங்களுக்கு முக்கிய நம்ம கொழந்த
ஆமா இப்போ நம்மளுக்கு கெடைக்காதது நம்ம கொழந்தைக்கு கூட கெக்குஇம அப்டின்னு நம்ம நெனைக்கிறோ இல்லைங்களா
கண்டிப்பா
அத வந்து நம்ம செஞ்சா என்ன சொல்றாங்க முன்னாடி எப்டி இருந்தே இப்ப பாரு அத எல்லாத்தையு மறந்துட்டு
ம் அதுக்குன்னு நம்போ அடி மட்டத்திலயே இருக்கணுனு அவசிய இல்ல என சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் தான வேற என்ன பண்ண போறோ நம்ம மிஞ்சு போனா
போ நின்னா குத்தோ நடந்தா குத்தோ அந்த மாதி
இப்பல்லாம்ப்பா இப்ப சாரீ இப்ப பங்க்ஷனுக்கு போறாங்க அப்டின்னா சாரி வந்து அந்த ஃப்ரீ ப்ளீட்டிங் அப்டின்றாங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் பொண்ணு இ ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்களா அதெல்லாம் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஓகே பசங்களுக்கு அந்த கட்டத் தெரியாதவங்க அழக ஒரு சாரீ எடு க்குறாங்க ஒரு ஒரு ஏரியாக்கு ஏத்த மாரி அந்த அமௌண்ட் வந்து வாங்கறாங்களா
ஆமா ஆமா
முன்னூறு ரூபா முன்னூத்தி ஐம்பது ஐநூறு ரூபாயல்லாம் வருது சூப்பரா ப்ரிபிளீட்டிங் பண்ணி அழகா அந்த கல்யாணத்தை அட்டன் பண்னு வந்த ஆனா அதுவுமே இப்பாருங்கலே அவ்ளோ ஸ்டரக்சரா நல்லா காட்டுது நம்மளோ
ஆமா ஆமா நேத்து ஒரு ரிசப்ஷனுக் போயிருந்தோம் ஒரு பத்து பேருங்க நீங்க சொன்ன மாரி கட்டியிருக்காங்க யாரு கல்யாண பொண்ணுன்னு நம்மளுக்கே டவுட் வர மாதிரி இருக்கு அவுங்க மேக்கப் அவுங்க டிரெஸ்சு அவுங்க போட்டிருக்கற ஜீவெல்லு அதெல்லத்தையும் பாத்தா யாரு பொண்ணுன்னு நம்ளுக் எனக்கே தெரில அந்த பத்து பேர்ல எது பொண்ணுன்னு தெரில
ஆமா அதுவும் கரெக்ட் தா செரிப்பா நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கு நல்லா தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்துட்டு குழந்தைங்கள சீக்கிரமா கெளம்பிட்டு நீங்களும் வந்து நல்லா கெளம்பி
ஆமா ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் இருக்கு ஒரேடியா எல்லாத்தியே போய் பார்த்துட்டு வந்துரணும் இன்னு ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டா போ முடியாதுங்க ம் சரிங்க
ம்